க்கும் நடத்துடுதுங்களா அ ஆ நல்லாவே கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோங்க
அ நல்லா இருக்கங்க ஆயிடுச்சா மதிய உணவு எல்லா வேலயு ஆயிடுச்சா
ஆ மதியான உணவு சாப்பட்டேங்க வெஜிடபிள் பிரியாணிங்க வீட்ல தொட்டுக்கறதுக்கு தயிரு
ம் எல்லா வேலையு முடிஞ்சிது அப்பறோ அப்பறோ இன்னைக்கி இப்போ வந்து நம்ம தொழில்நுட்பத்த பத்தி பேசலாமா தோழி
கண்டிப்பாங்க
ஆ தொ றில்நுட்பம்ன்றது நா ஒரு சின்ன இதுல இன்ட்ரடக்ஷன் மாரி ஆரம்பிக்கிறே இப்போ வந்து பாத்துகிட்டிங்கினா நம்மா சின்ன புள்ளைல இருக்கும்போது நம்பளயே வந்து கூடப் பாத்திங்கின்னா சின்ன வயிச்ல நம்பளே அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு ஒரல்ல இடிக்கிறது அந்த மாதிரி எல்லா செய்வோ அது ஒது ஒரு விதத்ல வந்து உடற்பயிற்சியாவு இருந்தது அது ஒரு விதத் த்ல சிரமமாவு இருக்கு நம்ளுக்கு ஒடம் முடில அப்டி இப்டின்னா கூட பெரியவுங்ளுக்கும் முடிலன்னாக்கா நம்ளுக் குடுத் துருவாங்க அந்த வேலய நம்ம வந்து ஸ்கூல் வேலயும் பண்ட்டு இதுவும் பண் ண்ணமே அப்டின்ட்டு ரொம்ப சிரமமாருக்கு கரண்ட் இல்லனாலு நம்ம அதுல செய்யலா அப்டின்னும் போது ரொம்ப நேரோ எழுத்துது ஒரு மண் நேரோ உளுந்து அரச்சாதா வந்து அது அந்தப் பதத்துக்கே வரு அது என்ன ஆயிடுச்சி இப்போ காலப்போக்குல தொழில்முட் நுட்பத்தோட வளர்ச்சினால இப்ப கிரைண்டர்னு ஒன்னு கண்டுபுடிச்சி அத செயல்முறப்படுத்திகிட்ருக்காங்க அதுல சுச்சி தட்னா மாவு வந்துரு அப்டின்ட்டு இப்ப அதுலியே வந்து நல்லா மாவரச்சிட்டு சாய்க்கிறா மாதிரி எடுத்தெடுத் து மாவு போட்றா மாதிரியு இல்லாம அதியும் போக இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த கிரைண்டர்லியே ஒரு சின்னா ஹோல் மாதிரி போட்டுட்டு அந்த ஹோ கேப் மட்டுந் தொறங்க உங்ளுக்கு அப்டியேப் போடப் போட மாவு வெள்ல வந்துரு எடுக்குற வேலையு இல்ல ஒங்ளுக்கு அப்டின்ற மாதிரிக் கொண்டு வந்துட்டாங்க இது ஒருயில விதத்ல நல்லாவு இருக்கு ஒரு விதத்ல நல்லா சுலபவமாவு இருக்கு நம்ளுக்கு நேரமும் மிச்சமாகு நீங்க என்னா நெனக்கிறீங்க தோழி
ஆ ஆமாங்க ஆமாங்க இது வந்து ரொம்ப இப்பவோ சொல்லப்போன அந்த காலத்துல அல்லா எல்லாமே அம்மிக் கல்லு ஆட்டுக்கல்லு எல்லாமே கை கை வருசைதா இல்லைங்ளா கை கைவருசதா எல்லாமே இப்ப பாத்தீங்கனா எல்லாமே மிஷின்தா அ அப்போல்லாச் சொல்லுவாங்கல்ல ஒருப் பழம்ழி அஞ்சுல வளையாதது ஐம்பதுலியு வளையாது அந்த மாரிதா அதெல்லா அஞ்சுல வளந்துதுங்க இப்ப நம்மளுக்கெல்லா எவ்ளோ நாள் ஆனாலு வளயவே மாட்டுது அந்த மாருதா நம்ம யாருமே அம்மிகல்லுக்கும் போறதில்ல எதுக்குமேப் போறதுல எல்லாமே சுச்சு தட்னமா இப்ப நெறய டெக்னாலஜிங் மாறிர்ச்சுங்க அதனால ஒரு சின்ன கொழந்தைக்கு ஒரு நகோ வெட்டனானுங் கூட அ நகோ வெட் டி இதுல இந்த வாயிலதா கடிச்சுடுவாங்க இப்ப அப்டி இல்லயே ஒரு சின்ன மிஷின் மாரி இருக்கு அதுக் கைல வெச்சி இப்டி இப்டித் திருப்புனாலேப் போது நகோ அவ்ளோதா ஒடஞ்சிருச் சுங்கறாங்க ரைய்யார் அதே நா எனக்கி கேக்கம் போதெல்லா ரொம்ப ஆச்ரியமாருக்கு வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு அப்டிங்கம்போது பாத்தா தலைக்கு குளிக்க வெக்கறக் கூட ஒரு கேப் போட்டுக்குறாங்க அப்றோ சொல்லப் போனா இந்த மிஷின்ல நிக்கவைங்க அதுவேக் குளிச்சசூடு அப்டிங்கிறாங்க என்ன என்ன இனி என்னென்னக் கொண்டு வருவாங்கன் தெரில
தெரில கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து பாத்துகிட்டீங்னா அதே மாதிரிதாப் பள்ளிக்கூடத்திலியேப் பாத்தீங்கின்னாக் கூட உங்ளுக் கு பாடங்கள் வந்து போர்ட்ல எழுதிப் போட்றதில்லங்க பாடங்கள் வந்து போர்ட்ல எழுதிப் போடாம வந்து அது என் என்னப் பண்ணிட்றாங்க அப்டின்னாக்கா ஒரு இது ஒன்னு வந்துருது அ எல் இ டி ஸ்க்ரீன்னு ஒன்னு போட்டுட்டு அதுல பாடமுறை செயல்திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க அது மூலமா எல்லாமே வந்து வந்துருது உங்ளுக்கு இப்ப வந்து எல் இ டி போர்டுலதா வந்து அத்தனயூ சொல்லி் கொடுக்குறது பாடம் நடத்துறது அதுலியே கத்து கொடுக்குறது அதுலியே பாடங்கள செயல்முறை படுத்தறது விட்டாக்கா இப்ப வந்து ஒர்க் ஷீட்ஸ்ஸுன்னு கொடுத்துட்டு இப்ப வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மள வந்து படிக்க சொல் வாய்பாடோ மாரி வாயில சொல்லணூ அப்டின்னூ வாங்க வாயில சொல்லாம இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னாக்கா அது வந்து பாடங்கள் படிக்கணூ அப்டின்ற மாதிரி ஆயிடுச்சு மேலூ மேலூ அது வந்து அவங்களுக்கு சொன்னாலே புரிய மாட்டேங்குது அது வந்து பசங்களுக்கூ இப்ப ஒரு விதத்துல வந்து ஆம் இதுவா இருக்கு வரமா இருக்கு இன்னொரு விதத்துல வந்து அது ஒரு தப்பான விஷயோன் தோணுது ஏன்னா பசங்க வந்து வாய்விட்டு சொல்லும் போது எல்லாரூ சேர்ந்து படிக்கும்போது அப்ப தா வந்து உங்களுக்கு வந்து பசங்களுக்கு நல்லா பதியூ இல்லயா ஸோ இந்த திட்டம் வந்து உங்களுக்கு இந்த தொழில்நுட்பம்ன்றது என்னதா வேகமாக வளர்ந்தாலூ அந்த காலத்து படிப்பு அப்படிங்கறது நல்லதுதா என்ன கேட்டீங்கன்னா ஒரு விதத்துல இது ஒரு வரமா இருக்கு ஒரு விதத்துல இது ஒரு சாபமா இருக்கு நீங்க என்ன நினைக்கறீங்க தோழி
கண்டிப்பாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலல்லா நம்ம சொல்லப்போனா நா காலத்தெ நெனைக்கூ போதே ரொம்ப சந்தோஷமாருக்கூ இல்லைங்களா அப்பெல்லா பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போவூம்போதெ அ கிளாஸ் ரூமே கிடையாது மண்ணெ இப்பன்னா மரத்துக்கடியிலதா போர்டு வெச்சி சொல்லி கொடுப்பாங்க அப்ப வந்து நெறயா பேர் இருக்க மாட்டாங்க கம்மியா தா இருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருக்கூ
நைனா வா
சொல்லப்போனா படிக்கிறக்கூ நல்லா இருக்கூ ஊவெத் எழுதறக்கூ நல்லா இருக்கூ இல்லிங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமாவே அது மாதிரி இப்ப வந்து கம்ப்யூட்ரு வந்துருச்சு அது மாதிரி எல்லாருமே இப்ப வந்து வேலைன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலா வந்து இப்போ கவர்மெண்ட் ஆபிஸும் சரி எந்த ஒரு ஆஃபிஸ்க்கு போனாலூ சரி வேல வந்து கையில செய்வாங்க ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபைல்ஸ்ல இருக்கூ ஆனா இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா அத்தனையுமே வந்து சிஸ்டம்ல போட்டு வுட் ட்றூறாங்க அது சிஸ் ஸ்டம்ல போடுறதுனால என்ன ஆயிடுது உங்களுக்கு அப்படின்னாக்கா ஒரு விதத்துல அ சுலபமா இருக்கு ஆ டேட்டாஸ்லா ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு கஷ்டமாயிடுது சிஸ்டம் ஹேங்காயிட்ச்சு அதுனால ஒன்னூ பண்ண முடியாது ஒன்னூ கிடையாது அது இப்போ வேலை செய்யாது நாளைக்கு வாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கூ கொண்டு தள்ளப்பட்டுறோ நம்ப
ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா மிக்சி பர்ஸ்ட்டு வெங்காயோ தக்காளிய நறுக்கறக்குதா நம்ம கைல ஃபர்ஸ்ட்டு அருவாமன அப்புறோ கத்தி இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிஷின் மாரி இழுக்கறோ வெங்காயோ தக்காளி நல்லா சன்னமா சின்ன சின்னதா வெட்டியறது
கண்டிப்பா
இல்ல என்ன கட்டப்பு கட் பண்ண புடிக்கலனா நம்ம ரெண்டா கட் பண்ணி அப்டியே மிக்சியில போட்டுற்றோ அ என்ன ஏனா ரொம்ப சுலபமா இந்த காலம் வந்து ரொம்ப ஸ் எப்டி சொல்லபோனா ரொம்போ குறுகிய கால அந்த அளவு ஈஸியா ஓடிக்கிட்டு இருக்கு நெறயா பேரு நெறயா கண்டுபிடிச்சட்டு இருக்காங்க பட் இந்த கண்டு பிடிப்புல்லா வந்து இப்ப ஓகேதா பட் ஆனா இது வந்து அ இந்த உலகத்துல இப்ப இருக்குற காலத்துக்கு இது தேவையானதா பட் நன்மைரியலனு பாத்தா இது நா கெட்டதுனு தா சொல்லுவ ஒரு வேலைய ஆ நம்ம கொஞ்ச குனிஞ்சு நெளிஞ்சு வேல செஞ்சா தா நம்ம உடலுக்கு ஆரோக்கியோ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு எல்லாமே சிம்பிள் சிம்பிள் சிம்பிள் ஆயி இதுலே முடிச்சிலா சிம்பிளா முடிச்சிலா ரொம்ப சுலபமா பாத்துக்கலா அப் அப்டினா ஆ இது வந்து இந்த நடமுறைக்கு கரெக்டா இருக்காது ஆனா தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா இது ஆ அவங் இப்ப வர காலத்துல இது ஓகேன்னுதா எல்லா சொல்றாங்க இல்லைங்களா சரியாதா இருக்கு
ஆமா ஏனா இப்ப இருக்குற பசங்க யாருமே வேலை செய்றன்றாங்க எல்லாமே வந்து சுத் வச்சு தட்னா என்ன வருது அப்டின்ட்டுதா கேட்குறாங்க ஒண்ணுமே இல்ல நம்ம எல்லா அப்ப அந்த காலத்துல கிணத்துல தண்ணி இழுத்து எடுப்போ வீட்ல வேணு அப்டினாக்கா போயி இல்லாட்டி பக்கத்து தெரு ரெண்டு தெரு தள்ளி போய் தண்ணி பம்புல்ல அடிச்சு கொண்டு தூக்கிட்டு வருவோ நம்பளே இப்பெல்லாம் என்னயிடுச்சு எல்லாமே வீதிக்கு வீதி கொழா அதுக்கு தகுந்த மாறி மோட்ரு பம்பு செட் மோட்ரு போட்றாங்க எல்லா கெணத்துல இருந்தே கூட தண்ணிய ஸ்ட்ரைடா எடுத் எத்து மோட்டர் ஹெட் டேங்ல எடுத் ஏத்தி விட்றாங்க இப்ப வந்து மோட்டர் தண்ணி கீழ போச்சுன்னா அத பாத்து ஆஃப் பண்றதுக்கு கூட வலிக்குது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆனா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆற மாறி மோட்ர சுச்சு கண்டுபுடிச்சாச்சு எல்லாமே கண்டுபுடிச்சாச்சு அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு பசங்களுக்கு சரி பெரியவங்களுக்கு சரி எல்லா வேலையு சிஸ்டம் செஞ்சுருதுன்றதுனால எல்லா உக்காந்துகிட்டு நிம்மதியா ஃபோனு அது லேப்டாப் விட்டாக்கா அந்த மாதிரி ஒரு நவீன உலகத்துக்கு போய்கிட்டு இருக்கோ நம்ப சாப்பாடே பாத்தீங்கன்னா கூட இப்ப வந்து என்ன அப்டினு பாத்துக்கிட்டீங்கனாக்கா ஒன்னு இல்லங்க ஒரு சின்ன விஷய சொல்ட்டுங்களா சப்பாத்தி வந்து நம்ம அந்த காலத்துல மாவு பெணஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த சப்பாத்திய ப்ரெஸ் பண்ணா மிஷின்ல ரவுண்டா வந்துருன்றாங்க அதையு விட்டாக்கா எலக்ட்ரிக்ல பாத்தீங்கன்னா மாவ அமுக்கி விட்டுட்டு அதுவே சப்பாத்திய வெளில வந்துரு அதுவு போகி இப்ப வந்து இப்ப புதுசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னாக்கா இன்ஸ்டன்டு வாங்கினாக்கா கவருல இருந்து கட் பண்ணிட் சும்மா தவால போட்டு ஒரு ரெண்டு நிமிஷ போட்டு சூடு பண்ணி எடுத்து பரிமாறிடுங்க போதுன்றாங்க அதெல்லா வந்து எவ்ளோ தூர நம்மளுக்கு ஏ நல்லது கெட்டது அப்படிங்கறத யாரு ஆராய்ந்து பாத்தது இல்ல இது வரைக்கு எல்லா வேல ஆயிடுதா நம்ம அந்த நவீனமா இருந்துட்டு வேலைய சிறுகு சின்ன சின்னதா பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரீ டைம் நெறையா பண்ணிட்டு ஃபோன்ல உக்காந்துடலா அப்டின்ற மாதிரி ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க எல்லாருமே தாண்டி போயாச்சு கடல் தாண்டி போயாச்சு நீங்க என்ன நெனைக்கிறீங்க இத பத்தி
கண்டிப்பாங்க ஆனா இது வந்து உடலுக்கு வந்து வந்து நல்லது இல்ல சொல்ல பொனா தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து வேகமா போகறது ஓகேவாதா இருக்கு ஆனா உடலுக்கும் செரி பெத்தவங்களுக்கும் நம்ம இப்ப வர ஜென்ரேஷன் தலைமுறைகளுக்கு பாத்தீங்கன்னா இது கரெக்டானது இல்லங்க
கண்டிப்பா
என்னன்னா எல்லாமே சுலபமா முடிசிருச்சுன்னா அதோட கஷ்டம் என்னன்னு தெரியாம போயிடும் இல்லையா
ஆமாங்க நிச்சயமா
கஷ்டம் தெரியாது அப்ப நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியாம போயிருச்சுன்னா நாளைக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும்போ து அதோட வரவு செலவுகள் பாக்க தெரியாது ஈஸியா என்ன பண்ணலா சுலபமா என்ன முடிச்சிர்லாங்கறத பாப்பாங்க
ஆமாங்க ரொம்பவே ரொம்பவே எல்லா விஷயத்துலயுமே இப்போ வந்து கடைகள்லயும் பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு பூரா வந்து கைல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத்தன இப்போ ஹோட்டலுக்கே போனீங்கன்னா கூட இவ்ளோ ஆச்சா இவ்ளோ செலவாச்சு இவ்ளோ வரவு இவ்ளோ செலவு அப்டின்னு அகான கச்சிதமா இருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு செயல்பாடு செயல்முறை எல்லாமே நல்லா இருந்ததுங்க இப்ப அத்தனையும் அதுவுமே ஆப்பு தா போனாக்கா மனுஷங்க இருக்கறது இல்ல போனாக்கா ஒரு இடத்துல ஸ்கிரீன்ல போய் பில்ல தட்னமா நம்ளே அங்கே வந்து யூ பி ஐ ஸ்கேன் பண்ணி காசு கட்ணமா போயிட்டு சாப்பாடு கொடுக்கற எடத்துல போய் ஃபுட்ட நம்ம வாங்கிறோ அதுல மனுஷங்களுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன ஒரு ஒரு டிரான்சாகஷன் இருக்க மாட்டேங்குதுல பேச்சு வார்த்தயே இருக்க மாட்டேங்குது அந்த மாரி இரு க்கும்போது உலகம் குறுகுது அப்டின்னு தான் என் மனசுக்கு படுது செரி தோழி நம்ம இந்த டாபிக் பத்தி நல்லாவே அழக டிஸ்கஸ் பண்ணினோ அடுத்த ஒரு டாபிக்ல இன்னொரு கால்ல சந்திக்கலாம் வணக்கம்மா
வணக்கோ